ஆ இருக்க ப்ரோ நீங்க எப்டி இருக்கீங்க
நலம் மாரியே இருக்கேங்க சிஸ்டர் வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
வீட்ல எல்லா நல்லா இருக்காங்க அங்க எப்டி இருக்காங்க
எல்லாருமே சூப்பரா இருக்காங்க சிஸ்டர் சோ அப்ரோ வேற சம்மர் வேற போயிட்டுருக்கு உங்களுக்கு எப்டி போயிட்டுருக்கு
எனக்கு எப்டி போயிட்டுருக்கு
இத கொழந்தைங்க கூட ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண் உங்களுக்கு அது மாதிரி
ஆம் என்னோட என்னோடைய ஃபர்ஸ்ட் போன இயரே நா அந்த ரெண்டு ட்ரிப் கிட்ட வெளியே போயிட்ட சோ அதனால வீட்ல இப்ப அலவ் பண்ண மாட்டாங்க அதுக்கே கெஞ்சி கஷ் டப்பட்டு போன ப்ரோ நீங்கப் நீங்க எங்க போனீங்க
நானா நா எங்கயு வெளிய போல சிஸ்டர்ஸ் நா வந்துட்டு ஏதாவதுன்னா பக்கத்துலதா சிஸ்டர் போயிட்டு வருவோ நாங்க ஆ எப்டினா அதாது கோயில் ட்ரிப் மாதிரி ஆ அதுக்கப்றோ இங்க
ஓ பட் இந்த சம்மருக்கு மோஸ்ட்லி எல்லாரு வந்து நல்லா கூலிங்கா இருக் பாத்து போவாங்க நீங்க என்ன கோவில்ன்றீங்க
ஏனா அது இல்ல சிஸ்டர் அந்த கோவில் போனனா ஒரு என்டர்டைமெண்ட் இருக்கு சிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு காலச்சிட்டு அது ஒரு நல்லா இருக்கு ஆ ஏனா அவ்ளோ லாங் டிராவல் போறதுக்கான கம்பெனி வந்து யாரு இன்னு கூட பேசிட்ட ச எப்டினா இப் இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஒரு ஒர்க்குல இருக்காங்க சோ அவங்களுக்கு ஒரு ஃபோர் டேஸ் ஆவது லீவ் கெடைக்கணு ஒருத்தங்கள விட்டு ஒருத்தவ போனானா திட்ட ஆரம்பிச் வாங்க சோ அது ஒரு மனசு கஷ்டமாகுல்லயா சோ அதுனால பெரிய பிளான் இப்போ எதுவு இல்ல சிஸ்டர் சோ நீங்க யார் கூட போனீங்க பிரண்ட்ஸ் கூடையா
ஹலோ
ஆ சிஸ்டர் நீ யாரு கூட ட்ரிப் போனீங்க ட்ரிப் போனதா சொன்னீங்கல்லையா
திடீர்னு வாய்ஸ் கட்டாய் கட்டாய் கேக்குது ப்ரோ அதா ஹலோ
இல்ல சிஸ்டர்ஸ் எனக்கு கால் ஓகே எனக்கு கால் கரெக்டா இருக்குது சிஸ்டர் உங்களுக்கு கேக்குதா இப்போ
ஆ இப்ப கேக்குது
ஆ சொல்லுங்க
நா வந்து போன வருஷோதா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து போயிட்டு எங்க ஏற்காடு போனே ப்ரோ கொல்லி மலை இது போனே அதுக்கே வந்து பிரெண்ட்ஸ் வந்து எங்க வீட்ல வந்து ரிப்போர்ட் பண்ணி எங்க அப் அப்பா மா கிட்ட ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பெர்மிஷன் வாங்கிதா கூட்டு போனாக நானுமே வந்து சண்ட போட்டு தா போனே எங்கயுமே விடமாட்றீங்க அப்டின்னு சொல்லிட்டு இப்ப மோஸ்ட்லி போல இங்கயு ஊன்னோன்னு இருந்துச்சில கோவிலு ஏன்னா வந்து இங்க எங் ஃபே லயே வந்து நெறைய பங்க்ஷன் வந்துச்சு சோ அதுனால அந் த ஒரு அரேஞ்ச்மெண்ட்லயே வந்து போயிடுச்சு இந்த சம்மர் ஃபுல்லா
அதுவு நல்லாதா சிஸ்டர் இருக்கு
ஆ பக்கத்துல கோவிலு அந்த மெரில்லங் கொஞ்சோ பக்கத்துல ஃபேமஸான கோயில்ஸ்லா இருக்கு அங்க வேணா போயிட்டு வந்த ம் ஆமா
சூப்பர் சீ் நீங்க கொல்லிமலை போனதா சொன்னீங்களா ஏற்காடு கொல்லிமலை எதுக்கெல்லா எவ்வளோ நாள் ஆ ட்ரிப் ப்ப எடுத்துக்கிட்டீங்க எவ்ளோ நாள் எடுத்துக்கிட்டீங்க
டூ டூ டேஸ் ரெண்டுமே ரெண்டுரெண்டு நாள் நைட் ஸ்டே அந்த மாரி மார்னிங் கேளம்பி போயிட்டு ஆ சொல்லுங்
ஏற்காடு ஃபர்ஸ்ட் போயிட்டு அதுக்கப்றோ கொள்ளிமலை போனீங்களா
இல்ல இல்ல போன இயர்சே தொடர்ந்து போல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இயர்ல பஃபர்ஸ்ட் ஏற்காடு அப்டி போனே அப்றோ நானே போனே இயர் லாஸ்ட்டு போன இயர்ஸா லாஸ்ட்மந்த் சம்திங் ஏதோ மந்த் எப்ப டிசம்பர் நவம்பர் நெனக்கிறேன் அப்ப ஒன் டைம் கொல்லிமலை போன
சூப்பர் சூப்பர் ச ஆக்சுவலி நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு கொல்லிமலைக்கு கொஞ்சோ பக்கந்தான்னு வச்சுக்கங்களேன் சோ ஒரு ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இருக்கும்னு நெனக்கிறே சென்னய விட கம்மி தா சிஸ்டர் சென்னை சென்னை டிஸ்டன்ஸ்லா இருக்காது ஒரு ஒன் பிப்டி
டிகலா அஹா அஹா
இல்ல சிஸ்டர் ஒரு டூ பிப் ஒன் பிப்டி இருக்கு சிஸ்டர் கண்டிப்பா ஒரு ஒன் பிப்டி இருக்கு ஷார்ட் ரூட்ல அ ஆன் அந்த இதுல வந் ட்டு நான் போனுனு விருப்பப்பட்டே எப்படின்னா கொல்லிமலை போகணு சோ அந்த அப்டி ஒரு தாட் வந்து எனக்கு சின்ன வயசுலேர்ந்தே இருக்கு ஏன்னா நம்ம இப்போ இன்டர்நெட் சோசியல் மீடியா இருக்கிறதுனால இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியுது ம்ப்ச் அந்த உண்மையான தகவல் போடுறாங்க ஒரு சில பேரு சில பேர் வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தராங்க அது நமக்கு தேவயில்ல ஆனா வந்துட்டு நா பா த்துட்டு வரைல கொல்லிமல வந்துட்டு ஒரு அமானுஷ்யமான பிளேஸ் சோ அங்க வந்து நெறய அமானுஷ்யங்கள் இருக்கு அப்டின்னு நா கேள்வி
ஆனா அது இப்பன்னுல்ல அது முன்னாடிலிந்தே அப்டிதா சொல்லிட்டிருக்காங்க நெறய டி கத ஸ்டோரிஸ்ல்ல நெறயா சொல்லுவாங்க ஆனா அது நம்ப மாரிதா இல்ல ஆன நம்பிதா ஆகணும்போல என்னனு தெர்ல
ஹ ஆ நீங்க போனீங்கல்ல சொன்னீங்ளா எத்தன நா சிஸ்டர் போனீங்க அந்த ஆகாயக்கங்கைக்கல்லா போனீங்ளா
ஆ நா அதுதா மறக்கவே மாட்ட அதுதா சொல்லலானு வந்த அது செம ஜாலியாயிருந்துது ப்ரோ உண்மையாலுமே செம்மையாந்துச்சு அது நா போன டைம் மழல்லா பேஞ்சுதா செம்மயாந்துச்சு சில்லுனு
அதுல வந்து எதோ படிக்கட்டுல எறங்கி போணுனு சொன்னாங்க அப்டிங்ளா
ஆமா கீழ எறங்கிப் போணு இப்ப நம்ம மோஸ்ட்லி வந்து மேலதா ஏறிப்போவோ இதுல எப்டினா கீழ எறங்கணு ஸ்டெப்ஸ் ஃபுல்லா கீழ எறங்கி போனா மேலந்து தண்ணி கீழ ஊத்து சூப்பரா இருக்கு ஜில்லுனு இருக்கு தண்ணி அந்த கீழ கொஞ்சோ கொளொ மாரி இரு க்கு தண்ணி மேலந்து கீழ ஊத்தி அந்த கொளத்துல விழுதா தண்ணி போவு அந்த கொளத்துல நா எறங்கறப்ப மீனெல்லா என்ன கடிக்க ஆரம்பிச்சிருச்சு தெரியுங்ளா அதுல நெறயா மீன் இருக்கு கொஞ்சோ பா து இந்த கயிறு கட்டி வெச்சிருப்பாங்க அத புடிச்சு அ போற மாரி இருக்கு ஏனா வந்து அது சம்டைம்ஸ் வந்து தண்ணி நெறயா வரப்ப வந்து நெறயா தண்ணி நி க்குல்ல அந்த டைம்ல வந்து நெறயா பேர் ஸ்விம்மிங்கெல்லா தெரியாதுன்றதுனால அது கட்டி வெச்சுருக்காங்க போல
நா போறப்ப எனக்கு ஒரு இடுப்புக்கு கொஞ்சோ மேல எனக்கு கழுத்துக்கு கொஞ்சோ கீழ அ ந்த லெவல்லதா வந்துச்சு சோ ஆனா வந்து ரொம்ப ஜில்லு இந்துச்சு தண்ணி நல்லாந்துச்சு மேல
சூப்பர் சூப்பர் சிஸ்டர் நா வந்துட்டு போனதில்ல சிஸ்டர் ஆனது கொல்லிமலை ஆனா அது வந்து நா சின்ன வயசுல போனது சிஸ்டர் ஏனா ஃப்ரெண்ட்ஸ்ங்க கூட நாங்க என்ன பண்ணா நாங்க என்ன பிளான் பண்றோனா நைட்ற நைட்லல்லா அங்க எழு அங்க நடக்கறதுக்கு அளோ பண்ண மாட்டாங்க அப்டின்னு சொன்னாங்க பட் இந்த அமாவாசை அப்போ வந்துட்டு அங்க ஸ்டே பண்ண விடுவாங்ளாமே அப்டிங்ளா
ஸ்டே எங்க ஸ்டே பண்ண விடுவாங்க?
நைட்டு மல மேல அந்த கொல்லிமலை பாவை அந்த கோயில்லா இருக்கு பாத்தீங்ளா
நா மேலல்லா போனது இல்ல ப்ரோ கொல்லிமலைல போயிட்டு அங்க அங்க ஸ்தண்ணியா கங்கை போயிட்டு அ ஒரு ரூம் மாரி அங் ஸ்டே எங் தெரிஞ்சவங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தெரிஞ்சவங்க மூலியமா அங்க ஸ்டே பண்ற பிளேஸ் ஒன்னுருந்து அங்க போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் சு த்தி பாக்கற எடோ கொஞ்சோ மேல இருக்குல்ல அங்யே ஆ வேவ் பாயிண்ட்ஸ் அந்த மாரி நெறயா இருக்குல்ல அங்கெல்லா போயிட்டு அப்டியே வந்ட்டோ பட் காட்டுக்குள்ள ட்ரக்கிங் சொல்றீங்ளா நீங்க
இல்லல்ல சிஸ்டர் அது வந்து என்னனா தங்கறதுக்கு‌ அது வந்து கோயில்ல வந்து நைட்டு டே ஸ்டே பண்ணனா ஆ அதாது நம்மள பிடிச்ச ஒரு நெகட்டிவ் வைப்ஸ்லா போய்டு அப்டின் கேள்விப்பட்ட
அது எங்க இருக்கு கோவிலா என்ன கோயிலு
கொள்ளிமலை பாவை புதுசாருக்கு கேள்விபட்ல எட்டுக்கை அம்மன் கொல்லிமலை பாவை இதெல்லா கேள்விப்பட்ல நீங்க போய் பாக்கல அந்த கோயில்கள்லா
என்ன கோவிலு கொல்லிமலைப்பாவையா
ஆமா
தெர்ல ஆனா ஒரு கோவில் போனோ ஒரு எடத்துக்கு போனோ அந்த எடத்துல வந்து ஒரு கோவில்ல கீழ குனிஞ்சு போறமாரி இருந்துச்சு
ஆ
அங்க சாமி கும்ட்டோ நறைய பேர்ல நாங்க போல ஒன் நைட்தா இது பண்ணோ அப்புறோ வண்ட்டோ காலைலயே மார்னிங் வீட்ல இருந்து கால் வந்துட் இருந்தனாலதா செரி என்னாலதா என்னாலதா திரும்பவன்டோ எனக்கு வீட்ல கால் பண்ணிட்டேருந்தாங்க எப்ப வர எப்ப வர சொல்லிட்டு அன்னிக்கி கால்ல கெளம்புனோ ஈவினிங்கா போனோ அங்க வாட்டர்ஃபால்ஸ்ல குளிச்சிட்டு அப்புறோ திரும்ப நைட் ஸ்டே பண்ணிட்டு மார்னிங்லா கெளம்பிட்டோ ஃபுல்லா நா பாக்கல இன்னொன்னா
ஓகே ஓகே சிஸ்டர் இல்ல அது வந்துட்டு ஆ நறைய அத பத்தி நா படிச்சிருக்கே சிஸ்டர் கொல்லிமலை பத்தி ஒரு எப்பிசோட் சின்ன வய்சுல படிச்சிருக்கே புத்தக அந்த நியூ தினத்‌தந்தி நியூஸ் பேப்பர்ல போடுவாங்க
ம்
அதுல சித்தர்கள் வருவாங்க பாக்கலா நீங்க
ஆ கேள்விப்பட்டிருக்கே நானு
நறைய அமானுஷ்யங்கள் இருக்கு பேய் அது‌வேணா எதோ ஒரு அதுல ஒரு ஸ்பாட் ஒன்னு இருக்காமே சிஸ்டர் அது வந்துட்டு கோஸ்ட்டு ஸ்பாட்டுனே அதுக்கு பேரா கேள்விபட்ருக்கீங்ளா கோஸ்ட்டு ஸ்பா அத பத்தி நறைய கதைகள்லா வந்துகூட யூடியூப்ல சொல்லுவாங்க அந்த கோஸ்ட்டு பத்திலா
என்னது கொல்லிமலை கோஸ்ட்
கோஸ்ட்டு ஸ்பாட்டுன்னே போடுங்க அது வந்து ஆமா கோஸ்ட் ஸ்பாட்னே போடுங்க வரு ஆ அது வந்து எதோ ஒரு இடுக்கேன் அப்டி எதோ சம்திங் வரு அந்த மாதிரிதா நேம் வரு ஒரு மாதிரி
இடுக்கன் சா சாங்கா ஒரு ஒரு லிரிக்ஸ் அந்த இதுவா ஆ இது சாமி நேம் சொல்லிதான சொல்லுவாங்க சிவன் அந்த இது இடுக்கன் சான சம்திங் ஆமா
அரப்பாளீஸ்வரர்ன்றது வந்து நீங்க மலைக்கு கீழ பாக்கலா
ஆ
ஒரு சிவன் கோயில் ஃபேமஸான கோயில் அது வந்து விண்கல் வந்து ம வானத் துல இருந்து விழுந்து அதுல இருந்து சிவலிங்கமா மாருச்சுன் சொல்றாங்க
ம்
ச
எனக்கு ஃபுல்லாலா தெரியாது ப்ரோ சுத்தி பாக்கறதுக்காக போனோ அங்க போய்ட்டு வாட்டர் ஃபால் போனோ அங்க ஒரு கோயிலு கூப்ட்டு போனாங்க அங்க சாமி கும் டோ வந்தோ அவர சுத்தி அந்த வே பாயிண்ட்ஸ் இருக்குன் சொன்னாங்க சுத்தி இந்த எடத் த்துல இருந்து சுத்தி பாத்தா மல நல்லாருக்கு அப்டின் சொல்ட்டு ஒரு எடத்துல கூட்னு போனாங்க அங்க போய் பாத்தே அவ்ளோதான் ப்ரோ அங்க புஃல்லு ஜில்லுன்னு அது அந்த சுத்தி காட்டுக்கு நடுலதா ஒரு ரூம் வந்துது எப்டி சொல்றது ஆங்கத்த ஒரே வீடு இப்பெ இங்கல்லா வீடு பக்கத்துல வீடு நெறைய அந்த மேரி கவங்கல்லா அப்டி இல்ல காட்டுக்கு நடுல ஒரு வீடு அந்த மேரிதான் நெறைய இருந்துச்சி சோ வந்து ஆ
நல்லா இருக்கு நல்லா இருக்கு சிஸ்டர் அது வந்து மோஸ்ட்லி மலைவாழ் கிராம மக்கள்னு சொல்றாங்க அது பத்தி டீட்டெய்ல்ஸ் எனக்கு செரியா தெரில பட் ஆனா வந்துட்டு
மனுஷங்களுக்கு தெருஞ்சது அவ்ளோதா அதுலே நெறைய தெரியாதுல்லா நெறைய இருக்கு
கண்டிப்பா சிஸ்டர் நீங்க அம்மாவாசை அன்னிக்கு போய் பாருங்களேன் நீங்க அடுத்த டைம் போவவே மாட்டீங்க அவ்ளோ பயங்கரமா இருக்கு அது ஒன்னு சொல்லப்போனா அம்மா ஆ இல்ல சிஸ்டர் நான் போணு கண்டிப்பா பிளான் பண்ணிதா ப்ரெண்ட்ஸும் ஓகே ஒருத்தங்க மட்டு ஓகே சொன்னாங்க இன்னு ஒரு நாலு பேரு வந்து செரி ஓகே சொல்லல சோ அதெல்லா அரேஞ் பண்ணீட்டு அதா அந்த அம்மாவாசைக்கு தா போனு அப்டீன்ற இதெல்லாருக்கு அங்க நைட்டு தா தங்க வைப்பாங்களா கேர்ள்ஸ் வந்து உமன்ஸ் சோ கேர்ள்ஸ்ங்க யாருமே வந்துட்டு நைட் டைம்ல தங்க விட மாட்டாங்ளா ஏன்னா அ சாமி அடிக்குமாம் போக சொல்லி அப்டின்னு இருக்காங்க ஆனா கேக்க நல்லாருக்கு சிஸ்டர்
அதென்ன மட்டுந்தான் அலவ்டாமா அது செரி செரி ஓகே ப்ரோ ஆ நெக்ஸ்ட் டைம் கால்ல பாக்கலாம் ப்ரோ ஓகே பாய்